குதுங்ளா தோழி நல்லாருக்கிங்ளா
நலமா இருக்கே தோழி நீங்க நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கே தோழி சாப்பிட்டிங்ளா மதியானம்
ம் மதியான சாப்ட்டாச்சு தோழி நம்ம தொடர்ந்து பேசுவோமா நீங்க றால் பத்தி சொல்லிக்கிட்ருந்திங்க
இந்த றால் எப்படி செஞ்சா தோழி புடிக்கும்
ஆ றால் ஒ ஒரு தடவதா தோழி சாப்ட்டு பாத்தே
ஆ சொல்லுங்க றால்ல என்ன என்ன மாதிரியான உணவு முறை நீங்க சாப்ட்டு பாத்திங்க
றால் வந்துட்டு நா ஒரு தடவ சாப்ட்டு பாத்தே நா பேசுறது கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ ஒரு வாட்டி சாப்ட்டு பாத்தே தோழி சாப்ட்டு பாத்தோனே எனக்கு எதோ அது சிக்கன் மாதிரி தோணுச்சு அந்த மாரி ஃபிளேவர்லதா இருக்கா
நம்ம வந்து அந்த மாதிரியான ஃபிளேவர்லயு செய்யலா நீங்க பாத்திங்கன்னா றால் ல நாம மூணுல இருந்து அஞ்சு நிமிஷ வரைக்கு மட்டுந்தா வேக வெக்கணு அப்படி வேக வெச்சாதா அது வந்து சாஃப்டா இருக்கு இல்லன்னா நீங்க சொல்ற மாரியே சிக்கன் மாதிரி அது ஹார்டாதா போகு அது நம்ம வேக வெக்கறதுலதா இருக்கு.
ஓ ஓகே ஓகே நா ஒரு தடவ சாப்ட்டு பாத்தே தோழி என்னோட ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்து வந்துருந்தாங்க எங்க வீட்டுல நாங்க றால் பண்ண மாட்டோ இதுவரையு பண்ணது இல்ல அப்ப நா அவங்க கொண்ட்டு வரும்போது சாப்ட்டு பாத்தப்ப எனக்கு எதோ சிக்கன் சாப்பிடற மாரியே ஒரு ஃபீல்ல இருந்துச்சு
அவுங்க வந்து அதிக நேர வேக வெச் வச்சுட்டாங்க அவுங்க வந்து அதிக நேரமா வேக வச்சுட்டாங்க அத அதுனால தா உங்களுக்கு அப்டி இருக்கு.
ஓ ஓகே ஓகே
ஆமா அது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுல இருந்து மூணு நிமிஷோ வரைக்கு மட்டுதா அத வேக வைக்குணு அத வந்து நம்ம வதக்கவோ இல்ல தண்ணில தனியா வச்சு வேக வைக்கவோ கூடாது இப்ப நம்ம கொழம்பு செய்றோ அப்டின்னா கொழம்பு எல்லாமே தாளிச்சு கொழம்பு எல்லாமே கூடி வந்ததுக்கு அப்றோ நல்லா கொதிச்சதுக்கு அப்றோ எறக்க போற ஸ்டேஜ்லதா இந்த றால்ல போட்டு நம்ம எறங்குனு
அப்டி இருந்தா மட்டும்தா அது நல்ல சாப்ட்டா வெந்திருக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கு நம்ம வதக்கிட்டா அது வந்து கொஞ்சோ சிக்கன் மாதிரியே அது கொஞ்சோ ரஃப்பா தா இருக்கு
ஓ.... ஓகே தோழி ஓகே தோழி றால் தொக்கெல்லா சொல்றாங்களே அதெல்லா எப்டி பண்றது இந்த சிக்கன் மாதிரி பண்ணிட் ட்டு அதுல றால மட்டு மிக்ஸ் பண்ணா போதுமா
இல்ல தோழி இது பாத்திங்கன்னா சிக்கனுக்குனு வேறு செய்முறை இருக்கு ராலுக்குன் வேற செய்முறை இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா றால் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா இது வந்து நம்ம பெஞ்சீரகோ மட் மட்டுந்தா இதுல வந்து சேப்போ பெருஞ்சீரகோனா சோம்புன் சொல்வோ இல்லையா பெரிய சீரகம் தெரியுமா அத எங்க ஊர்லலா பாத்தீங்கன்னா பெ சோம்பு எங்க ஊர்லல்லா பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகோ தா சொல்லுவோ ஆ இப்போ வந்து அதுல நம்ம சோம்பு வந்து நாங்க எங்க ஊர் சைட்ல பெருஞ்சீரகம்னு சொல்லுவோ
ஒ சேர் சேரி
இப்ப நம்ம சிக்கன் கிரேவி செய்யு போது பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஸ்பைசஸ்லா சேப்போ ஸ்பைசஸ் தா இந்த பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்கா கசகசா இந்த மாதிரியான ஸ்பைசஸ்லா அதுல சேப்போ ஆனா றால பொறுத்த வரைக்கு இது எதுவுமே சேக்கக் கூடாது இது எல்லா சேத்தாலே அது பாத்தீங்கன்னா உங்களுக் சிக்கன் ப்ளேவர்ல தாருக்கு இப்ப றால்ல பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெறு பெருஞ்சீரகம் மட்டு தா சேக்கணு பெருஞ்சீரகோ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்குணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமா போட்டுகுனுங்க கால் ஸ்பூன் போட்டா போது போட்டுட்டு இதயு நல்லா வதக்கிக்குணு அந்த வெங்காயமு தக் காளியு வதங்கறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்ருனு உப்பு போட்டு சீக்கிரமா வதங்கிட் தா அந்த வெங்காயமு வந்துட்டு கொலஞ்சிரு தக்காளியு நல்லா கொலஞ்சிரு அப்றோ பாத்தீங்கின்னா நம்ம தேவையான அளவுக்கு மொளகா தூள் போடணு மொளகா தூள்னா வீட்ல அரைச்சு வச்சுருக் கு இல்லியா கொழம்பு மெளகாத்தூள்
ஆமா
அத போடணு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் போடணு ஆ திக்கான தேங்கா பால் இருக்கு இல்லயா தேங்கா பால் தான் ஊத்தனு அதுல வந்து தேங்கா அரைச்சு சேக்கக் கூடாது நாங்க வந்து அதுல தேங்கா பால் தான் ஊத் தேங்காவ நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவ எடுத்து திருவிட்டு அதுல கொஞ் கொஞ்ச நேரம் ஒரு சுடு தண்ணி போட் ஊற வச்சுருவோ அந்த தேங்காவ ஊற வச்சுட்டு நம்ம இப்டி புழிஞ்சோம்னா தேங்கா பால் கெடைக்கு நம்ம திக்கான தேங்கா பால் கெடைக்கு அந்த தேங்கா பால்ல வந்து அதுல நம்ம சேக்கணு சேத்து எல்லாமே நல்லா கொதிச்சு அந்த கிரேவி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்றமா நம்ப இறால் கிளீன் பண்ணி வச்சிருக்கோ இல்லீயா இந்த இறால வந்து அதுல போடனு
அந்த இறால் கிளீன் பண்ணு போது அது ஏதோ அதுக்குள்ள ஏதோ இருக்கும் அது தனியா எடுத்துட்டு பண்ணணும் அப்டின் ஏதோ சொல்லுவாங்ளே
ஆமா ஆமா அது பாத்தீங்கன்னா றாலோட கொடலுன்னு சொல்லுவாங்க நாம இறால இப்டி தூக்கி பாத்தாக்கா உள் உள்ளல்லார வந்து சின்னதா ஒரு காம்பு மாதிரி ஒரு புழு மாதிரி இருக்கு ஒன்னு
ம்
கருப்பு கலர்ல அத பாத்தீங்கன்னா வெளில இருந்து எடுந்தா தா தலை பக்கத்துலருந்து இப்டி இழுத்தம்னா அது வந்துரு அது வந்து மெதுவாதா இழுக்கணும் வேகமாலா இழுத்தோம்னா அது வந்து ஒடஞ்சிடும் அப்பற இறால வந்து நம்ம கிழிச்சி எடுக்கிற மாதிரி தா இருக்கு
ஒ அதுதான்ன சுத்தம் பண்ணு போது ரால் சுத்தம் பண்ணறம் போது நல்லா பாத்து பண்ணனு அப்டியெல்லா சொல்லுவாங்க ஆனா பண்ணதுல அதா கேட்கிறே
நம்ம வெளியில குடுத்தோம்னா அவங்க அதெல்லாம் வந்து சரியா கிளீன் பண்ண மாட்டாங்க நம்ம நான் அதுக்காக நா வெளியிலலா நா க்ளீன் பண்ணவே மாட்டேன் நான் என்ன நான்வெஜ்ஜா இருந்தாலு வீட்டுக்கு வாங்கி வர சொல்லி தா கீளன் பண்ணுவ அது எவ்ளோ பெரிய மீனா இருக்கட்டு ராலுன நண்டு எதுவா இருந்தாலுமே நா வீட்டுக்கு வந்துதா கிளீன் பண்ணுவே அவங்க அந்த கழுவுன த தண்ணிலையே கழுவுவாங்க நெறைய ஈர்யச்சு போயி இருக்கு நா எவ்வளவு நேரோ ஆனாலு பரவாயிலன்ட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துறது
ம் ம் ஆமா அப்டி பண்ணாதானே நமக்கும் கொஞ்சோ சுத்தமா இருக்கு
சுத்தமா இருக்கு ஸ்மெல்லு வராம இருக்கு நம்ம கழுவும் போது பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவணு
ம் ம் இந்த இந்த மீனுக்கு வந்துட்டு உப்பு போட்டு த் கழுவுற மாரி இந்த சிக்கனு ரால்ளுக்கெல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவணு அப்டித்தானே தோழி
ஆமா ஆமா கரெக்டா சொல்ரிங்க நீங்க எப்டி செய்வீங்க
நா செஞ்சதே இல்ல தோழி அதனால தா ஒங்கிட் கேட்டு தெரிஞ்சுகிறேன் நா
கொழம்பா வச்சு சாப்ட்டீங்கன்னா நல்லா இருக்கு தோழி இந்த தடவை நீங்க செய்யு போது கொழம்பு வச்சு பாருங்க குழம்புமே பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகோ இருக்கு இல்லையா வானொலியில் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமா ஆயில் போட்டு எண்ணெயை ஊத்தி பெருஞ்சீரகம் இருக் இல்லையா அதாவது சோம்பு சோம்பு வந்து நல்லா தட் தட்டி வச்சுக்கணு சோம்பையு பூண்டு இருக்கு இல்லையா பூண்டையும் நல்ல தட் தட்டி வச்சுக்கணு தட்டி வச்சுட்டு நம்ம அதுல போட்ருன்னு போட்டுட்டு வெங்காய இருக்குல்லையா சின்ன வெங்காயம் அத பத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ணனு சின்ன சின்னதா நறுக்கி அதுக்கப்புறம் ஒ ஒரு தக்காளி மட்டு நம்ம அதில ஆட் பண்ணு அ போடணு போட்டுட்டு ரெண்டுமே நல்லா வதங்கனதுக் அப்பறோ தேவையான அளவு தண்ணி ஊத்தணு தண்ணி ஊத்துனதுக்கப்பறமா உப்பு போடணு அதுல கொழம்பு மிளகா தூள் இருக்கு இல்லையா அதிகமா போட்ற காது கம்மியா தா போடணு அப்பதா அந்த ஸ்மல்லு நம்பளுக்கு கடைக்கு நீங்க எதாவது காய்கறிஸ் சேக்கணுனா கூட அதுல சேத்துக்கலா அதுல என்னென்ன காய்கறிஸ் சேக்கலான்னா முருங்கக்கா சேக்கலா கத்திரிக்கா சேக்கலா வாழைக்கா சேக்கலா உங்களுக்கு என்ன காய்கறி தேவைப்படுதோ அதுல போட்டுல்லா உருளக்கெழங்கு சேக்கலா அதுல போடணு போட்டுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்பறோ நம்ம கழுவி வச்சிருக் றால் இருக்கு இல்லையா அத போடணு அதோட சேர்த்து தேங்கா இருக்கு இல்லையா தேங்கா பேஸ்ட்டு கொஞ் தேங்கா அரச்சு அதுல கொஞ்ச போட்ணு தேங்கா அரைக்கும் போது கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்து அரைக்கணு சோம்பு சேர்த்து அரச்சு அதல்ல போடணு அ போட்டதுக்கு அப்பறோ டேஸ்ட் நல்லா இருக்கான் பாக்கணு உப்பு தேவை தேவப் பட்டுச்சுன்னா போட்டுக்கலா கொஞ்சமா புளி ஊத்தணு ஒரே ஒரு சொட்டு புளி ஊத்தணு ஒரு கொட்ட அளவுக்கு ஒரு கொட்ட அளவு எடுத்து லைட்டா தா புளி ரெண்டே ரெண்டு சொட்டு தா ஊத்தணு அப்டி இல்ல உங்ககிட்ட லெமன்னு இருந்தா கூட நீங்க எலுமிச்சம்பழம் கூட அதுல ஆட் பண்ணிக்கலா எலும்ச்சம்பழங்கமே நம்ம எறக்கி வெச்சுட்டு
ம்
ரெண்டே ரெண்டு சொட்டு தா ஊத்தணு அதுல
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஏன்னா றால் வந்துட்டு எங்க வீட்டுல செஞ்சது இல்லையா அதனாலதா உங்ககிட்ட சேரி கேட்டு தெரிஞ்சுக்கோமே அப்படின்ட்டு கேட்டேன் தோழி
கண்டிப்பா இந்த தடவ நீங்க செஞ்சு பாருங்க
ஆ இப்ப சிக்கன் எல்லா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அடிக்கடி பண்றாங்க சிக்கனா இருக்கலா இல்ல அது என்ன சொல்றது அ மீனுமே எங்க வீட்ல பண்ணுவாங்க நண்டு எல்லா பண்ணியிருக்காங்க ஆனா றால் மட்டு இன்ட்ரெஸ்ட் சி இல்ல எங்க வீட்ல பண்றதுக்குன் நெனைக்கிறேன் தோழி
இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு இல்ல அத கிளீ அத ச கழுவுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதிக டைம் எடுக்கும் ஒரு பொறும வேணு அந்த பொறுமைக்கு நம்ம வேற வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிற்லா அரை கிலோ இறால் கிளீன் பண்ற நேரத்துல நம்ம வீட்டு வேலை எல்லாதையுமே முடிச்சற்லா இதுக் குன் தனியா ஒரு ஆள் வேணு றால் கிளீன் பண்றதுக்குன்னு அதனால கூட செய்யாம இருக் கலாம் உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இல் நம்ம வெளியில குடுத்து கிளீன் பண்ணிட்டு வந்தாலுமே நம்ம அதுல ஒரு கிளீன் பண்ற வேல இருக்கு அந்த நடுவுல போகுல்லையா அந்த குடல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அத வந்து நம்ம தனித்தனியா எடுக்கற மாதிரி இருக்கு நீங்க வெளியில கிளீன் பண்ணிட் டு வந்தா கூட உங்களுக்கு டைம் கூட கொஞ்சோ சேவ் ஆகு மிச்சப்படு
ம் ஓகே தோழி நீங்க சொன்னது நா ட்ரை பண்ணி பாக்கறே அடுத்த டைம் வந்துட்டு கடைக்கல்லா போனா கண்டிப்பா றால் வாங்கிட்டு வந்துட்டு நா செஞ்சு பாக்குறே தோழி செஞ்சு பாத்துட்டு ஆ அது எப்டி இருந்துச்சி அப்டின்னு கண்டிப்பா நா உங்களுக்கு ரிவ்யூ சொல்றே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ஆ நம்ம இதுல வேற எதுவும் கருத்துக்கள்
நண்டுமே பாத்தீங்னா உங்களுக்கு சேம் மெத் தட்ல தா நாங்க செய்வோ இதே மாதிரி தா செய்வோ நண்டுமே
ம் ம்
அதுலயுமே நாங்க கொஞ்சோ அதிகமா புளி ஊத்துவோ அவ்ளோதா புளி ஊத்தி செய்றது இருக்கு புளி ஊத்தாம செய்றது இருக்கு இப்ப எறால் செய்யற மாதிரியேதா நாங்க நண்டுமே செய்வோ ஆனா மொளகாத்தூள் வந்து நம்ம கம்மி பண்ணியு மல்லித்தூள் கொஞ்சோ அதிகமாவு போடணு
ஓ ஓகே ஓகே இப்ப மல்லித்தூள்லா வந்துட்டு கொழம்பு மல்லித்தூளே போட் டாலு ஓகே அது இந்த மிக்ஸ் பண்ணி வருமே அந்த மாரியு போட்டாலு ஓகே இல்ல அதுக்குன்னு இந்த தனியா பொடி எல்லா விக்குதுல்ல நண்டு மசாலா பொடி இந்த சிக்கன் பொடி அது கடையில உள்ளது அதெல்லா வாங்கி யூஸ் பண்றீங்ளா
இத பத்தி நம்ம பிறகு பேசுவோம் தோழி நமக்கு ஒதுக்கப்பட்டதுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சி நா பிறகு உங்களுக்கு இணைப்புல வர தோழி
ஆ ஓகே தோழி நன்றி தோழி
நன்றி தோழி